ஹலோ ஆ கேக்குதாமா என்ன சாப்பாடு வெக்கில
ஆ
சிக்கன் மட்டு எடுத்துட்டு வந்து சிக்கன் கொஞ்சமா கிரேவி மாரி வச்சிருக்கே ஆ ஹ இன்னைக்கு எதுவுமே எடுக்க கூடாதுண்டே மட் டன் பிரியாணி அம் அவங்க அம்மா பண்றேன்ட்டாங்க
செரி
க்கன் மட்டு எடுத்துட்டு வாங்க
அ
வேற எது எடுக்க கூடாதுன்ட்டே மீனுன்னாறு நோ நோ நோ எதுவு தொட கூடாதுன்னுட்டே
ஆஹ் ஆஹ் சேரி சேரி
க முடியாது ஆரிய வேற குளிக்க வெக்கணு இப்ப வெயில் அடிக்குது கொஞ்ச நேர்த்துல அப்பற மழ வந்துரு துணியெல்லா தொவைச்சு போட் டு கொஞ்ச ஃபிரீயா இருக்கே
சேரி சேரி கனிஷ்கா சாரி பேர சொல்லி ட்டே
அ மேடம் அவ மேட மேல போயி இரு க்காங்க கொத்தமல்லி கேட்டாங்க மேல போயிருக்காங்க
உம் சேரி ஆ இந்த கடையில கடையில வடையு டீயு வாங்கி குடுத்தாங்க
ஆஹ்
தரமா அந்த வடைய சாப்ட்புட்டே அதுல கல்லு இருக்கு போல பல்லு உடஞ்சிருச்சு
அச்சச்சோ
தாங்கா பாத்தா பல்லு ஒடஞ்சு தூளா வி அப்டியே வந்துருச்சு
வலிக்குங்ளா
ஆமா ஒரே வலியா இருக்கு எப்டி அப்டிலா வட போடறாங்க கடையில்ல
தெரியாமதாம்ப்பா ஒரு நாளெலா அந்த இது பின் இருந்துச்சு எங்களுக்கு
ஆ
பின்னு ப்ப அந்த அந்த
எனக்கு சார்ஜ் ரொம்ப கவனமாதா சாப்ட்டே பருப்பு வடதா
ஆ பருப்புல இருந்துருக்கு பருப்புல இருந்துருக்கு தெரியாம இருந்திருக்குமா இருக்கு அ ஒரு நாள்னா பருப்பு சாம்பார் ல சாம்பார் எடுத்து ஊத்திட்டு பெசஞ்சிட்டு சாப்படம் போது அவ்ளோ பெரிய கல்லு நல்லா இது எல்ல து கல்கண்டு மாரி வெள்ள வெள்ளயேனு அப் அப்டியே இருக்க பாப்பாட்ட எடுத்து காம் ச்ச இங்க பாரு அப்டின்ட்டு என்னம்மா இவ்ளோ பெரிய கல்லா இருக்குது அப்படின்றா நல்ல வேளடி கடு க்கு நா அப்ப கடுக் கடுக்க தெரிஞ்சே எப்டியோ தெரிஞ்சு போச் சு எனக்கு அப்டின்ன
ஆ இப்பயு பாத் கடிச்சு புட்டே பாத்தா க பல்லு ஒடஞ்சு பல்லே வந்துருச் சு என்னன் கைல எடுத்து பாக்குறே பத்தா பல்லு கல்லு ரெண்டு இருந்து
ஐய்யயோ எனக்கு ரெண்டு பக்கமு எனக்கெலா பல்லு வலிக்குதுப்பா போய் ஹாஸ்பிட்டலுக்லா போகணு போனாத்தே நல்லாருக்கு
ஆ இல்ல நமக்கு பல்லு வீக்கா இல்ல கல்லு ஸ்ட்ராங்கான் கண்டுபுடி
நம்மதே வீக்கு
ஓ அப்டியா கூட இருக்கலா ஆ
எங்க மூணு டிக்கெட் எங்க
க்கெட்டையு அங்க விட்டுட்டு ஒரு ரெண்டு டிக்கெட்